ஹலோ
ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
க்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்ல இருக்கேன் அப்றோ வீட்ல வேலை எல்லா முடிஞ்சு சப்பியர்
ஆ ஃப்ரீயா தான்பா இருக்கேன் சாப்டாச்சா
ஹ இல்லல்ல சாப்பிடல இப்பத்தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயான
ம் ம் சரிப்பா
ஓகே ஓகே உங்களுக்கு குக் பண்ணல்லாம் ரொம்ப பிடிக்குமா சமையல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான்வெஜ் தான் ஆ எப்டி எப் எப் இப்ப இருக்கிற கொழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் இல்லாம எதுவுமே சாப்பிட மாட்டேங் றாங்க மோஸ்லி வெஜிடபில்ஸ் எல்லாம் ஆ இப்ப ஏதோ ஒரு நான்வெஜ் எப்பவுமே கூட இருக்கும்
குக்கிங் பாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அ தோச மீன் கொழம்புப்பா
ஆ ஓகே ஓகே ஓகே நல்ல காம்பினேஷன் தான்
ம் மீன் பாத் பாத்திங்கன்னா அங்கே உயிரோடே வரும் தி உயிரோடயே இப்ப இது
அப்படியா ஓகேஓகே அதனால ஃப்ரெஷ்ஷா எப்பவும் கெடைக்கும்ல
ஆமாப்பா இந்த சைடு இந்த ஆ ஆத்து சைடு கொஞ்சம்ங்க எங்களுக்கு கிட்ட ஆனா நல்ல ஆத்துல இருந்தே புடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாவே கொடுப்பாங்க
ஓகே ஓகே ஓகே ஆ நிங்க எப்டி மீனெல்லாம் நீங்க நீங்களே வாஷ் பண்ணிக்கிறீங்களா இல்ல
ஆ அக்கா வாஷ் பண்ணுவாங்கப்பா அம்ம அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க வாஷ் பண்ணி கொடுப்பாங்க நான் மீன் கொழம்பு வச்சா பிடிக்கும்ன்றதால இப்ப நான் தான் வச்சுட்டு வந்தேன்
ஓகே ஓகே ஓகே அப்படியா நான் பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த மேரேஜ் அப்பறம் தான் குக்கிங் எல்லாம் ஸ்டாட் குக் பண்ணேன் அது வரைக்குமே குக்கின் பக்கமே போனதில்ல மோஸ்லி பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு கொழம்பு வை தெல்லாம் எனக்கு ரொப புடிக்கவே புடிக் கக்காது எப்பகோ ஆ இந்தந்த மாரி வெரைட்டி ஏதாச்சும் கேக்கு இந்த மாரி ஏதாச்சும் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண்றதுக்கும் இன்ட்ரெஸ்டவும் இருக்கும் நெறைய கொழந்தைங்க இருக்கிறதுனால ஹ எப்டி வீட்ல வந்துட்டு ஜாயின் அப்ப நெறைய கொழந்தைங்க இருக்காங்க அப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அ இது பேக் பண்ணிட்டு வந்துட்டனாலே எல்லாரும் வந்து ரவுண்ட கட்டிருவாங்க அது ப க்க ஹாப்பியா இருக்கும் அதனால அந்த மாரி விஷயத்துலதான் இறங்கதுஹஜ் வைக்கிறதெல்லாம் கத்துக்கிட்டாச்சு ம் ஆ நீங்க என்ன வெரைட்டி எது இல்ல எப்பண்ண
வெரைட்டின்னு பாத்தா
ஓகே
பீட்ரூட் சாதம் நல்லா செய்வேம்ப்பா பீட் டி செய்யறது ஆமாப்பா ஆமாப்பா பீட்ரூட் சீவி செய்யறது இஞ்சி பூண்டு பே இந்த மாரி எல்லாம் போட்டு அது நல்லா விரும்பி எங்க வீட்டு எல்லாரும் சாப்படுவாங்க பீட்ரூட் சாதம் குக்கர்ல வச்சிருவேன்
ஓகே ஆது ஓகே குதுசைக்கு வெள்விப்படுற இந்த மாரி ரைஸ் எல்லாம்
பீட்ரூட் சாதம் கொழந்தைங்க டரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் பீட்ரூட்
எப்படினு கொஞ்சம் ரிஸ் அப்டியா கொஞ்சம் ரெசிபி எப்டின்னு சொல்லுங்க
வெங்காயம் தக்காளி ஆ இது பச்ச மிளகாய இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் பட்ட கிராமு சோம்பு இதெலாம் வச்சு இது பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன தக்காளிய மட்டும் மிக்சியில கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு இன வெங்காயம் தக்காளி ஹ இந்த பச்ச மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எலாம் போட்டு வதக்கிட்டு ல அந்த துரி நைய வைக்க கூடாது அந்த பீட்ரூட் துரி சிவுத கொச்சந்தனா இ கொஞ்சம் ஓவவர ஆயும் கொஞ்சமா வச்சு அது கூட வதக்கி ஆ கூட கொஞ்சம் இது நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா நல்லா இருக்கும் அது கூட தேவையான அளவு தண்ணி பத்தி் ரைஸ் போட்டு செய்ய வேண்டியதான்ப்ப ரெண்ட விசில் தான் வந்தா நல்லா இருக்கும்
ம் ரைஸ் வந்துட்டு என்ன பிரியாணி ரைஸா இல்ல நார்மல் நம்ப சாப்-
இல்லப்பா நம்ம நார்மல் நார்மல் ரைஸே போது நல்லா இருக்கும்
ஓகே ஓகே ஓகே ட்ரை பண்ணி பண்ணிட்டு சொல்றே
ம் ம் பீட்ரூட் சாதோ பீட்ரூட் சாப்டாதவங்க கூட ரைஸ் வச்சா சா- வருவாங்க
ஆஹ் அப்ப கொழந்தைங்களுக்கெல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல
வேற என்னென்ன டிஷ் உங்க ஊர் சைட்ல ஆ அந்த மாரி ரொம்ப ஃபேமஸ்
ஆஹ் இடியாப்பம் இடியாப்போ மார்னிங் ஆனா இடியாப்பந்தா வீட்ல இடியாப்போ தேங்கா பால் இங்க அதிகமா கிராமோ சைடு இல்லயா தேங்கா எல்லா நெ நெறையா இருக்கு நம்ம தோட்டத்ல தேங்காப் பால்தா தேங்காப் பால் எல்லாத்துக்கும் தேங்கா பால் சாதோ தேங்கா பால் அதிகமாக யூஸ் பண்ணுவோ
ஆஹ் ஆஹ்
ப்பா கூழு கம்பு வாங்கிட்டு வா உம் ஆமாப்பா கூழு கூழுனா அம்மா வாங்கிட்டு வந்துருவாங்க வாங்கிட்டு வந்து அத சுத்தம் பண்ணி இந்த குந்தானியில அதை வச்சு ஏதோ குத்தி இது பண்ணி கடையில போயிட்டு அரைச்சிட்டு வந்து கூழு காலையில ஆனா கூழு
ஆஹ்
பால் கூழு இட்லி இந்த மாரி காலைல
ஓகே குழின்றது நீங்க ச நம்ம கொழந்தைங்களுக்கெல்லா பண்ற அதே மாரித்தானே
ஆஹ் ஆமாப்பா கொழந்தைக்கல்லா கொழந்தைல்லா சாப்டும் நா மதிய டைமே வ அத புளிக்க வச்- ச்சி நைட்டு கிண்டிடுவாங்க ஏ ஆ தயிரு ம் எங்க வீட்டு மாடும் இருக்கு பசும்பால் தயிரு அது கூட இது பண்ணி மாங்கா சின்ன வெங் வெங்காயோ அதல கொஞ்ச பச்சமெளகா கொஞ்ச கறிவேப்பில அதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கல்லா கூட்டம உக்காந்துப்போம் உக்காந்துக்கிட்டு ஆளுக்கொரு க்ளாஸு
ஆ ஓகே ஓகே நல்லா இருக்குன்னு நெனைக்கிறே உங்க கிராம வாழ்க்கையில
சூப்பரா இருக்கும்ப்பா அந்த மாரி பாத்தா மதிய டைம் கீர வீட்டு தோட்டத்திலயே கீரை எல்லாம் போட்ருக்கிறது பாத்தன்னா இந்த ஒரோ அந்த மாரிலா போடுறதுல்ல மூலியமாதா எல்லாத்தையும் போட்டு தோட்ட பயிறுமா பின்னாடி தோட்டமு இருக்குப்பா அத வச்சு கத்தரி ஆ
இப்பதா நேத்துதா கத்திரிக்கா பறிச்சுட்டு வந்து புளி புளி சாதத்துக்கு கத்தரி வச்சு சாப்ட்டோ நல்லா இருந்தது
ஓகே ம் எல்லா டிஷ்ஷுமே வெரைட் இதெல்லாம் நான் எதுவுமே கேள்விப்பட
இதெல்லா பாருப்பா நல்லா இருக்கும்ப்பா சூப்பரா இருக்கும் செஞ்சு சாப்ட்டு பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணிபா கு இங்க
என்னப்பா ஆப்
இந்த மாரிதா நா ட்ரை பண்ணி பாக்கணுன்னு சொல்றே எப்பவுமே ஆஹ்
சொல்லுங்க சொல்லுங்க ம் அப்போதுக்கு தேங்கா பழச்சி அதெல்லாம் சாப்பிட்டா நல்லாருக்கும்
ஆ ம்
பண்ணியா அத பொரியல் பண்ணி சாப்புடு வாங்க சாப்புடுவாங்க நல்லா டேஸ்ட்டா இருக்கும் ஆஹ்
கண்டிப்பா அ இது இப்ப இந்த ம் பப்பாளியாது செ காயி பண்ணிருக்கா
ஆ ஆமப்பா ஆஆ அது அது சாப்பலாம் பூசணிக்கா பரங்கிக் க்கு அங்கெல்லா பின்னாடி தோட்டத்திலேயே மலிவா இருக்கு அதே மாரி வெள்ளெரிக்கா வெள்ளெரி பழோ அதல்லா ஃபுல்லா இயற்கையாவே இங்க இருக்கும் எந்த மருத் அது எதுமே அதுக்கு வேலையே இருக்காது
பரங்கிக்கா சொன்னா
ஆஹ் பரங்கிக்காப்பா கொடி பாத்தது இல்லையா பரங்கிக்கா
அது அது என்னது அது
பரங்கிகா ஆனா அது பூசணி பாத்துருக்கீங்களா பம்ப்கின் பாத்திருக்கிங்களா
ஆஹ் பூசணிக்கா பாத்துருக்கே
பூசணிக்கா மாரி தான் இருக்கும் பரங்கிகாவும் க்கு அதுவு பழுத்த பரைங்க்கானு இருக்கும் அது கருவாட்டுக் கொழம்பு போட்டு வச்சா செமையா இருக்கு பச்சை பூசணிக்கா அப்டியே இருக்கு அத ப்ப அது பொரியல் பண்ணி பொரியல் பண்ணி சாப்ட்டா அதுவு இருக்குங்க்கா பரங்கிக்கா எல்லா சாப்டுவிங்
ஆமாவா நா கேள்விப்பட்டதும் இல்லை நீ இந்த ஊர்ல எப்படி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதே
ஆஹ் பறங்கிக்காப்பா அது பேரு நல்லா ருக்கும் பறங்கிகானா எங்கேயுமே இப்பெல்லாம் வெளில ரொம்ப க்க ஆரம்பிஸ்ட்டாங்க
அப்டியா கேள்விப்பட்டதுல்ல ஒகே ஒகே ஒகே ட்ரை பண்ணி பாக்குறேன் நீங்க சொன்ன டிஷ் எல்லா
த்தது இருக்கு அதும்பா அந்த பரங்கிக்கா பச்சடி வந்து வெண்பொங்கல்ல வச்சு சாப் ட்டா நல்லா இருக்கும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும் வெறும் வெண் பொங்கல் அது கூட அந்த பரங்கிக்கா அந்த பொரியல்ல வச்சு சாப்ட்டா வேற லெவல்ல இருக்கும் அதல்லா சாப்ட்டு பாருங்க விடவே மாட்டீங்க நல்லாருக்கு
உம் அ கண்டிப்பா ட்ரை பண்ணணு நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயயுமே புதுசு புதுசா இருந்துச்சு
க்கிறவங்க ஒன்னு ஒன்னும் பாத்து செய்யறது சொல்லுப்பா இல்ல இல்ல சொல்லுங்க
அப்படியா அந்த மாரி வெஜ்ஜு நான்வெஜூ விட வெஜ்ஜுதான் ரொம்ப ஹ சாப்பிடுவேன் பட் ஆனா வீட்டுல வந்துட்டு ஏதோ ஒரு நான்வெஜ் சைட்ல இருக்கிறதுனால எப்பவுமே நான்வெஜ்தா இருக்கும் அதுனாலயே எப்டி சொல்றது ஒரு வெஜ் ச்சேரி ஏ இப்பாண்ண வேலிய ங்க போனாலு நான் வெஜ்ஜுக்குதா போவே ஏன்னா வீட்ல பாத்தீங்கன்னா எப் இப்போ நான்வெஜ்தா அதனா லியே வந்துட்டு அஹ் வெஜ்ஜுல எல்லா வெரைட்டியா சொல்லும் போது கொஞ்ச நல்லா இருந்துச்சு
சரி
சரி வேற ஒரு டாபிக்ல மீட் பண்லா
ஆ ஓகேப்பா தேங்க்யூப்பா